உம் எப்டி இருக்க
உம் நா நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நீ நா நல்லா இருக்கே
உம் என்ன
சும்மா தா கால் பண்ணே ஃபோட்டோஸ் பாத்துட்டு இருந்தே காலேஜ் ஃபோட்டோஸ் உம் சேரி கால் பண்லானு கால் பண்ணே
ம் ஆமா நா கூட அப்போ அப்ப போர் காலேஜ் போட்டோ தா பாத்துட்ருப்பே டைம் போறதே தெரியாது ஆ ஆமா
நெறைய போட்டோஸ் இருக்கு காலேஜ் மாமீஸ் உம் எ கேலரி ஃபுல் கேலரி ஃபுல்லா அதா உம்
உம் அதுலா நம்ம வாட்ஸ்அப் குரூப் போனா அதுல வேற இருக்கும்ண
டெலிட் பண்ண கூட மனசே வராது போட்டோஸ் ம் ஸ்டோரேஜ் ஆனா கூட வேற போட்டோஸ் தா நா எடிட் பண்ணுவே இது அப்டியே தாவச்சுப்பே உம்
சும்மா ஆமா அதெல்லா மெமரிஸ்ல திருப்பி ஆமா திருப்பி வரவே வராது
ஆமா அவ்ள ஃபோட்டோஸ் இருக்
உம்
ஆனா நம்ம குரூப்ஃ போட்டோ எடுக்கவே இல்லல்ல
உம் ஆமா நம்ம காலேஜ்ல குரூப் ஃபோட்டோ எடுக்கிறேன் சொல்லிருந்தாங்க
ஏந்தா இப்டி பண்ணான்ங்ளோ
உம் ஏமாத்திட்டாங்க நம்மள ஆமா குரூப் ஃபோட்டோன்ற பேர்ல
டுவெல்த்ல கூட எடுத்தோ உம் காலேஜ் ல எடுக்கவே இல்ல பாருங்க
உம் எடுக்கறேன் சொன்னாங்க நம்மளே எடுத்துட்டோ நம்ம ஃபோன்ல இருந்து
ஒரு ஃபோன்ல எ எடுத்தா ஆமா இந்த கேமரால எடுத்தாதா நல்லதா இருக்கு
உம் ஆமா ஆமா
இவனுக்கு மே இப்போ கான்வகேஷன் தா எடுக்கணுன் நெனைக்குறே பேங்க் அப்பதா எல்லாருமே ஆமா அப்பதா எல்லாருமே அவைலபிளா இருப்பாங்க
ம் அந்த கான்வெகேஷனுக்கு அந்த கோட் எல்லா நம்ம தா வாங்கணுமா
இல்லியே
ஆமா நம்மதா காசு குடுத்து வாங்கணு த்ரீ ஹண்ட்ரட் ரூபிஸ் என்னமோ ஆமா
அதா திரும்பயு நம்மளுக்கு தரமாட்டாங்களே அது அவுங்கதா வச்சுப்பாங்க ஆமா அவுங்கதா வச்சுப்பாங்க
ஆமா நமக்கு வேணுன் நம்ம காசு குடுத்து வாங்கிக்கணு போல
ஓ நம்பள ந எதுக்கு நம்பளுக்கு
அதனா செக் பண்ணிட்டா இருப்பாங்க அத்தன பேர்ல அவ்ளோ கோடு கரெக்டா இருக்கானு
ஆமா ஆமா பட் அ அதுக்கெல்லா காசு வாங்குனாங்களே லாஸ்ட் டர்ம் ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் வாங்குனாங்க ஞாபக இருக்கா எப்பவுமே எக்ஸாம் ஃபீஸு எ இல்ல எப்பவுமே எக்ஸாம் ஃபீஸ் எவ்ளோ வாங்குவாங்க
ஆ கொ ஆமா கொஞ்சோ ஜாஸ்தியா வாங்குனாங்க
ஆமா ஆமா அதுலதா அது எல்லாமே சேந்து இருக்கு நா ஒருவாட்டி படிச்சனே அது கீழயே இருந்துச்சு கான்வகேஷன் ஃப்பி னு ஆமா ஆமா அப்போ அதா
என்ன பண்றது நம்மள நல்லா ஏமாத்துறாங்க
ஆமா விடு பாத்துக்கலா அப்போதா போட்டோ குடுக்கணு இப்ப ரீல்ஸ் கூட செய்யணு
ஆமா ஆமா நம்மதா செஞ்சிருக்கோமே ரீல்ஸ் எவ்ளோ காமெடியா செய்வோமே நம்ம
ஆ யாருமே கோவாப்ரேட்டே பண்ண மாட்டாங்க நா என்ன பண்ணு அதனால போங்கனு விட்ருவே ஆ ஸ்டெப் வயசுல தா போடுவாங்க நம்ம குரூப் எதுக்குமே லாயிக்கு இல்ல என்ன பண்றது இன்டவெல் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இது பண்ணுவாங்க ஆ நம்ம என்ன பண்ண முடியு சொல்லு ம் ஆமா இப்டி செப்ரேட்டா இருந்தா என்ன பண்ணலா
ஆமா நம்ம எடுத்தா கூட ரீல்ஸ் அதுக்கு வந்து வாய்ஸ் குடுப்பது அந்த ஆடியோ எல்லா பண்றதுக்குல்ல ஆ போது போது னு ஆயிடு ம்
இல்லே ஒருத்தி எடிட் பண்ணி குரூப்ல வேற அனுப்புவா
ஆமா ஆமா
இல்ல அத ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டோ
ஆமா கேட்பா இந்த சாங் போடவா அந்த சாங் போடவான்னு கேட்பா யாரு ரெஸ்பான்ஸ் பண்ணமாட்டோ
போடுமானு சொல்லுவோ
ம் ஆமா கரெக்டா சொன்ன
ஹல்லோ
நம்ம நல்லா இருந்துது ம் நல்லா என்ஜாய் பண்ணோல நம்ம காலேஜ் டேஸ்
ஆமா ஆமா ம்
ஆனா காலேஜ் வந்து கொஞ்சோ லேட்டா வச்சி இருந்தா நல்லா இருந்துக்கு இந்த மாரி நைன் ஓ கிளாக் அந்த மாரி காலங்காத்தாலே வச்சுட்டு உயிர எடுப்பாங்க ம் ஆமா அஞ்சு மணிக்கெல்லா எந்திருக்கணு நா இவ்ளோ தூரத்துல இருந்து வரணுணா
மா நானா நா அதுக்குதான லீவே போட்டுருவே எந்திரிக்க முடிலன்னு ம் அப்பகூட ஆமா ன பண்றது
ம் ம் மார்னிங் கூட பரவால்ல போல அந்த ஈவினிங் அந்த வெயில் நடந்து போவோம்பா ரோட்ல அதுதா ட்ரெஸ்சு ஃபுல்லா ஈரமாயிடு
ஆ டிராஃபிக் வேற அந்த டைம் ஒன் ஓ கிளாக்ல
ம் ஆமா அதா காலையில ஒரு ஒன் ம ஒன் ஹாரு ஆமா ஒன்னார் வேனுக்கே போயிடு
ம் நீ அது அதுக்கப்பற பஸ்சு தான போன நீ லாஸ்ட்
ஆமா ஆமா லாஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸாம்க்கு மட்டு போன
ஆ ஓகே ஓகே
எப்டியோ விட்டுட்டாங்க எங்க வீட்ல பஸ்ல
ஆமா நம்பிக்க வந்துச்சு உ மேல
ஆமா வேணன்ன வந்துச்சு நம்பிக்க அது அது வந்து நாலு நாளைக்கே வந்து அவரு டூ தௌசண்ட் ருபீஸ் கேட்டாரு வேன் ஃபீஸ்சு நாலு எக்ஸாம் தா அதுக்காகதா அப் ப கூட வந்து சண்ட போட்டு தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டாரு அவரு எங்ககிட்ட இருந்து ஆமா பெரிய சண்ட போட்டாரு அவரு எ அண்ணாக்கு ஆ அவரு காசு இல்லையா அவருகிட்ட பக்ரீது ஈது எப்பயோ வந்துச்சுல அப்பத்துலருந்து கேட்டுட்டு இருந்தாரு அவரு காசு குடுங்க காசு குடுங்கன்ட்டு அ பக்ரீத் செலவுக்கு அவரு
இப்போ உ தங்கச்சி கூட வேன் இது பண்ணாங்களா
ஐயோ ஆமா அது கேளு ஒரு கதய நா வந்து அவளு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கி என்கிட்ட குடுத்தா இந்த மாதி பேசி பாறே இந்த வேன் காரர் வந்து வருவாரான்னு சொல்லிட்டு சரி நானு பேசுனே வரமா டே நா வேற நம்பர் தரே அப்டின்னு சொல்லிட்டு அந்த வேன்காரர் சொன்னாரு வேற நம்பர் எடுத்து பாத்த அந்தா அந்த வேன்காரர் தா இருக்காரு ஐயையோ எனக்கு பக்குனு ஆயிருச்சு ஆ சரி சரினு சொல்லி நா தா ஃபோன் வச்சுட்டே அப்பறமா அப்பறமா ஆ அப்புறமா அடுத்த நாள் காலேலயே கால் பண்ணியிருந்தாரு அவரு நா எடுக்கவே இல்ல அப்டியே விட் ட அதுக்கடுத்து பாலு புளி ஆஹா இல்ல வேற ஒரு வேனு நா அதுக்கு முன்னாடி ஒரு வேன் போனேல
ஆமாமா
ம் அந்த டிரவல்ஸ்லயே அவ்வளயு பேசிடலான்னு இருக்காங்க
ஓகே ஓகே பஸ்சு ரூட் தெரியாதா அவ தங்கச்சிகு
பஸ் ரூட் தெரிஞ்சாலு எங்க அப்பா விட மாட்டாரு
ஆமால ஸ்டார்டிங் வேற
நம்ம நம்ம படிக்கும் போது டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் இருந்துச்சா இப்ப வந்து இந்த காலேஜ் ஃபிஸ் வந்து தேர்டி சிக்ஸ் தா
தேட்டி சிக்ஸா ஏ அப்டி திடீர்னு ஒன் இயர்ல
டென் தௌசண்ட் ஏத்திட்டாங்க
அப்பா ஒன் இயர்ல பாரே
ம் ஆமா அது வத்து நம்ம பசங்கலா படிக்கு போது எவ்ளோ இருக்
ஆமால எசஐடி நா கம்மி நெனஞச்சுட்டுருந்தே அ ஆ
ம் ஆமா
அதான ஏ பிளஸ் பிளஸ் பிளஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன ஆச்சு
ம் ஆமா போக போக எங்கிட்டே
பட் நம் நாங்க படிக்கும் போது த்ர்ட் டொண்டி சிக்ஸ்ல அதுக்கு முன்னாடி இன்னும் கம்மியாதா இருந்ச்சு
ஆமா ஆமா
பேமில கசின்ஸ்லா பச்சாங்கள்ல அப்போ வந்து டுவெண்டி டே முடிஞ்சிடும் கத
ம் போக போக ஏத்திட்டே போறாங்க ம் பி ஜி கூட ஏறிட்டே போகும் போலயே
ஆமா இல்ல பி ஜி வந்து யூ ஜி கம்பேர் பண்ண அது கம்மிதா
ம் பட் பீ சிலயே ஏறிட்டு போகும்ல போன வாட்டி கம்பேர் பண்ணா
ஆமா இல்லப் இப்ப இது யூஜி தேர்டி சிக்ஸ்னா அது வந்து ஒரு தேர்ட்
ம் இருக்கோ ஆ
ஓகே ஓகே பே பண்ணியாச்சா பீஸு
ஆ இப்ப வந்து ஹாஃப் ஹாஃப் பே பண்ணலாம் சொல்லிருக்காங்க
பரவால்லியோ ஆ ஓக்கே ஓக்கே அப்ப எக்ஸாம் பீஸ் எவ்ளே இருக்கோ இன்னூ அதிகமா பண்ணிக்குவோ இல்ல
அது கூ ஜாஸ்தி ஆயிடோ ஆமா
நா நெனைக்கறே ஆமா
இறுக்கே இறுக்கூ ஆ அந்த ஜஸ்ட்ட் அந்த மார்க் ஷீட்டு்க்கு எதுக்கு அவ்ளவா
அதானே
ம் என்னமோ
ஆ
ம் வேற என்ன ம் நம்ம பிரான்ட்ஸ் குரூப்ல எல்லாரூ கல்யாண பண்ணிட்டே இருக்காங்க
ஆமா
ம் அடுத்த மேரேஜ் எப்போன்னு தெரியல ஆ நா வந்து வெளியே எங்கேயு போல
ம் அன்னிக்கி என்னமோ சொன்னியே மேரேஜ் பொனே பைவ் ஸ்டார் ஹோட்டல் என்னமோ செல்ட்ருந்தியே
ஆ ஆமா ஆமா அந்த மேரேஜ் போனது அப்படியே ஆமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போன பீலிங்கே இருந்துச்சு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸ்ல்லா ம் ஆ என் வந்து கசினோட கசின் என்னமோ
ஓகே ஓகே ஆ ஆ
ம் போயிருந்தோ அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு வக வகையா இருந்துச்சு சாப்பாடே அந்த சிக்கனே வந்து போர் டைப்ஸ் ரிச்சா இருந்துச்சு ஆ எல்லா சாப்பிடவே முடியல என்னால கொஞ்சே எல்லாத்துலயூ கொஞ்சோ கொஞ்சோ பிச்சு பிச்சு சாப்ட்டே
நல்லா வே ட்டுக்கு
ஆ ஆமா சைலெண்டா
ஏய் ரிலேஷன் தான கட்டி குடிப்பாங்களே இல்லியா
ஆ இல்ல கொஞ்தூரத் சொந்தோ சென்னேல்ல அத்னால கட்டி கொடுக்கல இப்ப எல்லாம் ந கிட்ட சொந்தோம்கூட கட் டித்தர மாட்டேங்கிறாங்க
ஆ அ ஆ
ம்
ஐஸ்கிரீம்லா
ஐஸ்கிரீம்லா இந்துச்சு கசாட்டா ஐஸ்கிரீம் இருந்து சு ஐஸ்கிரீம்லயே கேக் மாதிரி கூட இருந்துச்சு ஐஸ்கிரீமே ரெண்டு வகையில இருந்துச்சு ம் ஆமா ஆமா அவ்ள செலவு பண்றாங்க மேரேஜ் க்கு இப்பல்லா
பரவால
ம் நா மேரேஜ் பண்ணா என்ன பண்ண போறேன் தெரியில
சகன்னு அவ்ளோ சம்பாதிக்கிறாங்க அந்த நாளுக்காக இல்ல ஆமா அவ்ளோ ஒத்தன வ இத்தன வருஷ ஹார்ட் ஒர்க் எல்லா ஒரு நாளுக்காகதா
ஆ ஆமா ஆமா மேரேஜு ரெண்டுமே ஒரே நாள்ளே வச்சுட்டாங்க
ஆ ஓகே ஓகே
ம் ம் நம்ம கூட அதுல பாதி கூட பண்ணுவமான்னு தெரியில நம்ம அது வந்து லாஸ்ட் வீக் இருக்கூ
லாஸ்ட் வீக் ஓகே ஒகே அதா சாட்டிங்ல சொல்லீருக்கீங்களே அதா கேட்டேன்
ஆமா அதா சொல்ணுன்னு இருந்தே
ஓகே வேற யாரு எல்லாரு எல்லாருமே போனீங்களா
ஆ ஃபேமிலி ஃபுல்லா போனோ எங்க பாட்டி பாட்டி மட்டு வர்ல பாட்டி வந்து அவுங்க பொண்ணு வீட்டுக்கு போய்ட்டாங்க
ஓகே ஓகே ம் எதுல கார்லயா
ம் காரு புக் பண்ணிட்டோ நாங்க கேப் மாதிரி புக் பண்ணிட்டு போனோ ஆறு பேர் உக்கார மாரி
ட்ரெஸ் என்ன போட்டு போன
ஆ நல்லா நல்ல பெரிய எடத்துல போனோல நல்லா தா கிரேண்டா தா போனே ம் கிராண்டா டிரஸ் பண்ணிட்டு போனே கார் தா எனக்கு செட்டே ஆகல ஆ வாமிட் வர மாதிரியே இருந்துச்
ஆ அது ஒனக்கு செட்ட ஆகாது காரு
ஆமா விண்டோஸ் சீட்லயே உக்காண்டே நானு விண்டோஸ்லா ஓபன் பண்ணி வச்ட்டே ஆமா பஸ் கூட செட் ஆயிடும் போல காரு தா ரொம்ப கஷ்டொ ம் ஆமா
விண்டோ ஓபன் பண்ணி வச்சுக்குலால
ம் ஆமா ஓபன்ல தா இருந்துச்சு அப்ப கூட கொஞ்சோ லைட்டா ம்
செரி இன்னொரு கால் வருது எனக்கு நா அப்பறம் கால் பண்றே
ம் ஓகே ஓகே பாய் பாய் ம்